ஆ என்ன பண்றி ங்க
ஆ தோ டிவி பாத்துட்டுர்கே என்ன பண்றீங்க சாப்பிடீங்ளா
த்தி உங்ளுக் ஏதோ பிரச்சினைஆயிடுசுன் சொன்னாங்க என்ன ஆச்சு
ஆமாங்க கால்ல ஊசி குத்திச்சா குத்திட்டு அதுஅப்டியே செப் டிக் ஆய்ட்டு அது ரத்த கட்டிட்டு அப்டியே பிளட்வந்துச்சு பிளட்டு வந்துட்டோனே கொஞ்சோ ஓட்டையாருக்கா மாரியிருக்கு அதுல கொஞ்சோ மருந்து போட்டு ஆ மருந்து போட்டு இப்ப அது ஒரு பேக்கட் போட்டு வச்சிருக்கே அப்டியே ம் ஆ காலெல்லா வலிக்குது பயங்கரமா
சரி சேரி என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க
இன்னு செய்யலங்க கொஞ்சோ கால் வழினால செய்ல உட்காந்துட் தா இருக்கே எங்க ஹஸ்பண்ட் வந் து எங்க ஹஸ்பண்ட் வந்து போய் சப்பாத்தி வாங்கின்னு வர போயிருக்காரு
சேரி சேரி கடையிலயா இன்னிக்கி அப்போ
ஆமாங்க என்ன செய்ரிங்க
அம்மா வீட்டுக்கு போயிருக்கலால இன்னிக்கி அப்போ
ன்னது
உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கலால இன்னைக்கி அப்போ
அத போலா தா நென்னச்சே ரொம்ப டயடாருக்கு கால் வேற வலிக்கிது சரியானா கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கா போலா அப்டின்ட்டு விட்டுட்டே
சேரி சேரிங்க
உங்க வீட்ல என்ன டிஃப்பனு நைட்டு
எங்க வீட்டுல ரவ உப்மா செஞ்சுட்டு சட்னி செஞ்சாங்க
அப்றோ உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கு
எனக்கு நான்வெஜ்ல எல்லாமே ரொம்ப பிடிக்கு
ம்
பேசுறீங்க ரெண்டு பேரு
அவு அவுங்கள கொஞ்சோ வாய மூட சொல்றீங்ளா
அவுங்க இப் பேச கூடாது நீ சேரியா நா அப்பறமா தரே சரியா ஆ சொல்லுங்க
மா
ஆ எங்க அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கு எதுவுமே புடிக்காதுனே சொல்ல மாட்டே எனக்கு எல்லாமே பிடிக்கு
ம் அப்பறோ எங்க எந்த எடோ உங்ளுக்கு ரொம்ப பிடிக்கு
எனக்கா இப்போதிக்கு எந்த இடமும் புடிக்ல வீட்ல இருக்குதா புடிச்சிருக்கு
ஏ இப்பில்லா சொல்றீங்க எந்த இடமு சுத்தி பாக்கணுனு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லையா உங்களுக்கு
எந்த இடமு சுத்தி பாக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல வீட்லேயே இருக்கு சொன்னா வீட்லேயே இருப்பே
ங வீட்லயே என்னாங்க நாளு செவத்த பாத்துன் கம்முனு உக்காந்துனுருப்பீங்ளா
ப்போலா சும்மா அடிக்கடி ஏ ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லுவாங்களா அங்க இங்க அப்டி போய் சுத்தின்னு வர வேண்டியதா
நாங்க போயிட்டு வந்தோ ஆ எங்க ஃப்ரெண்டோட அவுங்க ஃப்ரெண்டுக்கு மேரேஜு அதனால தென்காசி போயிட்டு ரீசன்டா போனோ தென்காசிக்கு போயிட்டு செம ஜாலியா என்ஜாய் பண்ட்டு டேம் எல்லாம் போயிட்டு ஒரே அமக்கலோ பண்ணிட்டு ஜாலியா வந்தோ ஆனா
தனுஷ்கோடி போணுன்னு ஆசங்க
தனுக்ஷ்கோடியா
ஆமா பாடர்
ம் தனுஷ்கோடி ஏங்க உங்க ட்டு உங்க டேஸ்டே வித்தியாசமாருக்கு
டிரவல் பண்ணி பாக்கணோ அப்டின்னு ஒரு ஆச
ம் சேரி சேரி எனக்கெல்லா போணுன்னு ஆசதான் ம் போலாம்
ம் அப்புடியே முருகர் கோயில் ஒரு ஒரு முருகல் கோயிலா ஒரு அந்த ஆறு படயும் லைனா போய் பாத்துட்டு வரணு அப்புடின்னு ஆச
அப்போ ஒரு வாரோ ட்ராவல் பன்னோ நீங்க ஒரு வாரோம் ஒரு வாரோ லீவ் போட்டு அழகா ஒரு நாள் எடுத்தமா அழகா ஏ ஏறி எறங்கி பஸ்லா போயிட்டு
ஏனுங்க எங்க ஃபேமிலில இருக்கிறவங்கல்லா எதுக்கோ ஒத்து வர மாட்டீங்கிறாங்க ஏதா போலானாலு செட் ஆக மாட்டிங்குது
ம்
ஆ ஒத்தரு ஒரு ஒருத்தர்னால ஒருத்தருக்கு வேல இல்லாம கம்முனு இருந்தா ஒருத்தருக்கு அப்பதான் சூப்பரா வேலருகுது
ஆ
ஃபீரியா இருக்க மாட்றாங்க எங்களுக்கு இதுல எங்களுக் குலா லீவ் இருந்துதுன்னா பசங் சின்ன பசங்களுக்குல்லாம் அவங்களுக்கு அப்பதா வேல இருக்குதுனு வேலைக்கு கே போகணுன்றாங்க எங்கே கூப்புடுனு போ மாட்றாங்க
ஆ அதெல்லா மே பி எல்லா வீட்லயும் நடக்குறதுதாங்க என்ன பண்றது அவ ஒண்ணு பாத்தா ஒண்ணு
ஒரு தடவ என் ஃப்ரெண்டுல்லா இப்போ போனாங்க அவங்கஃபேமில வருஷ வருஷ எல்லாரும் அவங்க அவங்க ஃபேமிலில ட்ரிப்பு போறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளு எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எங்க இவுங்க கூட்டுனு போறாங்க ம்
சேரி ரெஃபர் பண்ணுங்க அவுங்க அத்த எல்லா இருக்காங்கள்ளே அவுங்க அத்தைகிட்டல்லா சொல்லுங்க அவுங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்கிட்டுட் போவாங்க
ம் ஏதாது இயர்க்கு ஒரு ட்ரிப்பாச்சு ஃபேமிலில ஃபேமிலியோட போற மாதிரி போறாங்க இப்ப ரீஸ் ரீசென்டா என் கூட ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துட்டு இருந்தா அவளே வந்து அவுங்க வருஷ வருஷ ஷோம் போவாங்க இந்த மாரி அஞ்சு இடத்துக்கு கன்னியாகுமாரி
அ
அப்பறோம் வந்து ஆறுபடை இதான் இந்த திப்பு மாரிதா இதா நறைய கோவில் பாத்துட்டு தனுஷ்கொடி போயிட்டு
ம்
அதாது வேனு இது பஸ் மாரி எடுத் ஏத்துக்கிட்டாங்க போல வேன் மாரி ஏத்துக்கிட்டு ஃபேமிலியோட போனாங்க ஒரு ஆளுக்கு நாலாயிர ரூபான்ற மாரி போனா அவுங்களே கூட்டு போய் எல்லா எடமு சுத்தி காமிக்கிறது அவங்க அங்க தங்கறதுக்கு எல்லாம் ப்லேசுமே பிளேஸுமே ரெடி பண்ணி தரா மாரி
போலா அது மாரி வேணா ந நாங்கல்லா போமோது உங்கள கூப்புறோம் வாங்க நீங்களும்
கண்டிப்பா கண்டிப்பா வர்ற வர
ம் அப்றோ சொல்லுங்க
நம்ம என்ன இதுதா ரீசன்டா நேத்து எதோ ஒரு படோ பாத்தோ முர்னால்டு படம் பேர் ஞாபகோ இல்ல படோ நல்லா இருந்துது அந்த படந்தா கொஞ்சோ பாத்த அப்பறமா வாழ டூ படோ பாத்த
ம்
அந்த படமு நல்லா இருந்துது கடைசில பாக்கல ரெண்டு படமு கடைசி கொஞ்ச நேரோ பாக்கல பாக்கணு நீங்க என்னா படம் பாத்தீங்க ரீசன்டா
நாங்க இப்போ சூர்யா படம் பாத்துட்டு வந்தோ செம்மையாயிரு
படத்துக்குதா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க எங்க வீட்ல இருக்கவங்க எங்கள என்ன நானு ஊருக்கு போயிருந்தன் நா ஊருக்கு போற நேரமா பாத்து இவுங்கெல்லா ஜாலியா இந்த பக்கோ பட த்துக்கு போறாங்க
ஆ
ஜாலியா பாத்தா ஒரு நாள் கொளத்தூர் போறன்றாங்க நா எல்லா அக்காகிட்டல்லா சொல்லியிருந்த நா இல்லாத நேரமா பாத்து நீங்க எல்லா போறீங்க நா இந்தா வீட்ல லூஸ் மாரி உக்காந்து டி விய பாத்துன்னு ஃபோன பாத்துன்னு உக்காந்துந்தா எங்யு கூட்டு போ மாட்டீங்கன்னு சொல்லி க த்தின்னுந்த
ம்
நா படத்துக்கு போயே ரொம்ப நாள் ஆச்சு தியேட்டருக்கு போய் படம் பாத்தே வந்து ரெண்டு வருஷம் மேல ஆயிச்சு
ம் சொல்லுங்க ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க நம்மல்லா போயிட்டு ஒரு
போன வருஷோ பொங்கலுக்கு கூட்டு போனாங்க ஒரு படத்துக்கு காம் பியா அந்த படந்தான் ஞபகோ இருக்கு அது அப்பறமா எந்த படத்துக்கு போல
சேரி சேரி அதெல்லா ஃபீல் பண்ணாதீங்க நம்மல்லா போலா சேரிங்ளா ம் சேரி நீங்ளா நீங்கல்லா குக் பண்ணுவீங்ளா
ஆஹன பண்லா பண்லா
ம் என்ன பண்ணுவீங்க சாப்பாடு எல்லா செய்வீங்ளா நீங்க
ஆ சூப்பரா பண்ணுவேன் அதெல்லா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு
எனக்குதாங்க செய்யவே வரமாட்டன்து என்ன பண்றதுன்னே தெரில
நல்லா வாத்துக்கோங்க நெறைய செய்ங்க வீட்லயே அதுமே வந்து என மூடு இருந்தாதான் செய்வன் அப்டி இல்லன்னா செய்ய வராது
இப்டிதா இருக்கணு உங்கள மாரிதா
ம்
அப்றோ உங்க அக்காவ ரொம்ப புடிக்கு மத்தியானோ லன்சு வந்து தக்காளி கொழம்பு மாரி பண்ணுங்க
ம் டிஃரெண்ட் டிஃரெண்ட் வெரைட்டீஸ்ஸா கால்ல எழுந்து செய்ங்க அப்பதா உங்களுக்கு சாப்பறதுக்கு தோணு அப்டி இல்லனா சாப்டவே முடியாம ஒடம்பு வீக்காவே இருக்கு
கால எழுந்த ஒன்னே மூள வேல செய்ய மாட்டன்து என்னா பண்றது
முன்னாடி நாளே வந்து பிரி பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா அது காய் செய்யலாம் பொரியல் செய்யலாம் அப்டின்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துரும் காலே எந்து செஞ்சுட்டா செரி மத்யானம் வந்து சாப்டுறதுக்கு கொஞ்சோ தோணும் சாப்டுறதே காலே ஏந்து ஏந்துக்கதே நம்ம சோம்பேறிதனமா ஏந் நமளுக்கு மத்யானம் சாப்ட தோனமாட்து நானுமே அதே மாரிதா காலையிலே எனக்கு ஏந்துட்டு நான் போன்ல ஓக்காந்துட்டேனா என்னால எதுவுமே பண்ண முடியாது சாப்டவு மாட்டேன் அன்னைக்கு ஃபுல்லா தூங்கினே இருப்பே
அப்டிதாங்க தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறனே தவிர அதா முன்னாடி தூக்கத்துக்கு வேணா இம்பார்ட்டன் கொடுக்குறனே தவிர சாப்பாடு செய்ய மாட்டேன்றான் மேபி இனிமேலாச்சு நீங்க சொன்னீங்கன்ற ஒரு காரணத்துக்காகவே கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து சீக்கிரமாலா எழுந்துக்க முடியாது கொஞ்சொ ப்ராப்பரா எழுந்து
ஏ காய்லாம் ந எப்டியோ தூங்கறதுக்கு எல்லாரு தூங்குறதுக்கே பன்னெண்டு பன்னெண்டுர ஆயிது ஆ அவ்ளோ நேரம் சாப்ப நம்ம தூங்கதுக்கே லேட் ஆய்து அந்த டைம்ல என்ன செய்யலா ஏதாவது காய் வாங்கின்னு வரும்னா அப்டியே நைட்டே வாங்கினு வரலா வாங்கின்னு வந்து அரிஞ்சு கி்ரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா காலே எழுந்து டக்குன்னு ஒரு அரை அவர்ல தாழிச்சு ஊத்தினிங்கன்னா முஞ்சுச்சு
ஆமா ஆமாங்க இங் யே ட்ரை பண்றங்க நீங்க சொன்னா மாரி
ம் மத்தியானோ நீங்க ஒரு மணிக்கு வருவீங்களா வேலைலருந்து வந்தவொன்னே சாப்ட்டீங்கன்னா கொஞ்ச நேரோ ரெஸ்ட்டு எடுத்துட்டு போறா மாரி இருக்கு
ம்
ம் நெய் பண்ணுங்க
ட்ரை பண்றங்க நானு
நெறைய வெஜிடேபிள்ஸ் எத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் எத்துக்கோங்க இந்த மாரி நார்மலா சாப்பாடு சாப்ட முடிலேனாலு இந்த மாதிரி ஐட்டம் சாப்டுங்க சாப் சப்பாடே கொஞ்சோ கேலரிஸ் கம்மி பண்ணிக்கோங்க ரைஸ் கம்மியா சாப்டுங்க இந்த காய்யி பொரியல்லு இதெல்லா கொஞ்சோ அத் அதிகமா சாப்டுங்க
அப்டிதாங்க சாப்டுல்லான் ட்ரை பண்ற ஆனா நானே செஞ்சு சாப்டுறதுக்கு எனக்கு புடிக்கவே மாட்டேன்து ஒவ்வொரு டைம்ல நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு சாப்றதுக்கு ஏதுன்னா தோணுதா அது செய்றதுக்கு நம்ளுக்கு கஷ்டமா இருக்கு இங்கியோ வேல செய்றோமா நம்ளுக்கு என்ன கு குக்கிங்லா வேல செய்றோ அதே முடிய மாட்டேங்து ரொம்ப டயர்டா ஆய்றதா இருக்கு யார்னா செஞ்சு குடுப்பாங்ளா நம்ப ஏங்கர்தா இருக் அப்டி இருந்தோ நாங்க சமையல் பண்ணிதா ஆகனு என்ன பண்றது காலைல எங்க வன்டு சாப்பாடுல்லா கட்டிட்டு போறாங்க அதனால காலைல எய்ந்திச்சி கொ எல்லா ரெடி பண்ணி அனுப்புனோக்கா கொஞ்சோ அனுப்ரதே லேட் ஆய்டு பிரேக் ஃபாஸ்ட்டே கொஞ்சோ லேட்டா தா சாப்ர்றே அதனால சாப்பாடு பிரேக் ஃபாஸ் சோ அவாய்ட் பண்டேன்னா சாப்பாடு ஓரளவுக் சாப்டுவ அந்த
பிரேக் ஃபாஸ்ட் அதிகமா எடுத் ஒத்துக்குல நாளும் நீங்க ஒ மூணு இட்லி சாப்ற எடத்துல ரெண்டு இட்லி சாப்ல்லா ரெண்டு தோச சாப்ற எடத்துல ஒரு தோச சாப்ல்லா ஏன்னா காலைல நம்ப ஏந்திக்கற்தே பத்து மணி பத்து மணிக்கு டீ குடிச்சிடோம்னா சாப்டவே முடியாது நா லா இப்ப அந்த மாரி தா சாப் சாப்றத உட்ற கால்ல கூட சொல்லிகிட் இருந்தனே சாப்றதே விட்டுட்டே
ம் செரிங்க செரிங்க நெறைய தண்ணி குடிங்க நீங்க கூட ம்
ஊ ஊ ஊருக்கு போய் எங்க ஆயா காலைல சாப்பாட் டிஃபன் வெச்சு வெச்சு எனக் பழக்கிட்டாங்க அதனால கால்லே இப்பெல்லா பசி எடுக்குது
ம் ம் ஆயா நல்லா சா சாப்பாட் செஞ்சு குத்ருப்பாங்க உங்ளுக்கே
ஆமா அங்க ஒக்காஞ்சே பழகிட்ட நானே இங்க ஒக்காரம் அங்க பத்துன்னே பழகிட்ட இங்கே ஒக்காரவே முடில என்னால அதனால
ம் அங்கெல்லா வெயில்லா தாஸ்தியா இருந்துச்சா
அங்க இப்போ இங் இப்ப சென்னைல ரெண் நாளா இருக்கற மாரிதா க்ளைமெட் அங்க ஒரு நாள் மழ ஒரு நாள் வெயில் ஆ நல்லா செஞ்சாங்க
உங்க த உங்க அக்கா ரெண் ரெண்டாவது அக்கா என்ன பண்றாங்க ஊர்ல காலேஜ்லா இப் ஓக்கே ஆய்ச்சா
ஆ ஏதோ இப்போ அவங்ளுக்கு எப்டினாலோ ஒன் மந்த்க்கு மேல ஆய்டோ
காலேஜா
ஆமா இப்போ டி சி வாங்கனாங்ளா அப்ளே பண்ணோ எங்க அண்ணா யூனிவர்சிட்டில அப்ளே பண்ணிருக்காங்க அது கவுன்ஸ்லிங் வரேற்க்கு ஆ வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அப் ப்ளே பண்ட்டாங்க பண்ட்டா அது வந்து ஒரு ஒன் வீக்குல ஒன் வீக் டூ வீக் ஆய்டுமா அது கவுன்ஸ் வரற்துக்கே அங்கியே அப்ளே பண்றதுக்கு காலேஜுக்கு எம்செட் எக்ஸாம் எய்திகிறாங்க அந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் பதினெட்டாந் தேதி தா வருமா அங்கே காலேஜ் போனோ னாலு இன்னு ரெண்டு மாசோ ஆய்டு அது வந்தா அந்த அந்த ரேங்க் போட்டு வச்சிகுன் காலேஜ் அங்க போட்ணு ம் அது அந்த எம்ஸ் செட் எக்ஸாம் வந்து கொஞ்சோ காசு கம்மி பண்ணுவாங்க
ஆஹ்ஹ்
அத்னால அந்த ரேங்க் படிதா வந்து காலேஜ்ல எடுப்பாங்க அங்க
ஆனா கஷ்டோந்தான்ல்ல ச நா ஏழங்க ஏழையா இருக்கிறவங்களுக்குல்லா ஏ தா இப்டி காண்டோவ கோதிகுரானோ தெர்ல
தெர்ல தெர்ல அத்தா அவ்ங்களுமே அவ மா இருக்கு இத்தனை கி ஒன் நைன்டி நேன் டூ கண்டர்ட் கட் ஆஃப்